வணக்கம் இதா
ஆ கேட்குது உங்களுக் கேக்குதா நா பேஸ்றது
ஆ எனக் நல்லா கேக்குது நீங்க எனக்கு நீங்க நேத்தி ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லா போய்ருந்தீங்லியா உங்களுக்கு விளையா ட்டுல வந்து நல்ல ஆர்வம் இருக்கோ உங்க பையன நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட் போம் போது நா பாத்தே
ம் இப்பதா வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கே அவனுக்கு கிரிக்கெட்டு இந்த சிலம்போ இந்த மார்லா வந்து புடிச்சிருக்கு அதனால சரி கொழந்தய ஜாயின் பண்ணுவோன்னு எ பொண்ணு பைய ரெண்டு பேரையுமே நேத்து தா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு
ஓகே ஓகே எ எ எந்த மாரி இதுல நீங்க ஜாயின் பண்ணி விட்ருக்கீங்க கிரிக்கெட்டா இல்லன்னா இண்டோர் கேம்ஸா இல்ல அவுட்டோர் கேம்ஸா எத மாரி ஜாயின் பண்ணி உட்ருக்கீங்க
இந்த தெற்கு கலரின் சொல்றாங்கல சிலம்பம் அதுல சிலம்பமும் வரூ சொல்லி சொல்லியிருந்தாங்க
ஆ ஓகே
ஆ அது ஜாயின் பண்ணிருக்கே அப்றோ கிரிக்கெட்டு
நீங்க வந்து கிரிக்கெட் எல்லா வீட்ல பாப்பீங்களா எல்லாரு சேந்து உக்காந்து ந எங்க வீட் என்னனா என் எனக்கு கேக்கல
நீங்க பேசுறது நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது சரியா கேக்கல
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்போ ஓகே தா
ஆ நீங்க வந்து வீட்ல இதுமாரி கேம்ஸ் வெளையாட்டல்லா வீட்ல வந்து டி வில பாக்கறதுண்டா நா ல எங்க வீட்லனா ஒரு ஒரு கிரிக்கெட் போட்றாங்கள நானு என் கணவர் என் பசங்க எல்லாரு சேந்து உக்காந்து அந்த மேச்ச பாப்போ அது மாரிலா நீங்க பாப்பீங்களா ஒரு இந்தியா வெளயாடுதுனா வந்து அவ்ள வெறியோட நம்ம இந்தியா ஜெயிக்கணும்
கண்டிப்பா இவுங்க பாப்பாங்க எனக் க்கு கிரிக்கெட் மேல அவ்ளவு இல்ல ஆனா எங்க அப்பா பசங்க மூணு பேரு அந்த நேஷனல்லாந்தம் பாடுறாங்க இல்லயா அப்பவே இங்க எந்ரிச்சு நின்னுப்பாங்க நேஷனல் லாந்தம் எந்ரிச்சு நின்னுட்டு அப்றந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாப்பாங்க அப்றம் வீட் வீட்லயு அந்த பேட்டு பால் வச்சு வீட்ள்ளேயே வெளையாடிட்டு இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இன்னுமே வந்து வெளிய போயி சண்டேஸ் ஆனா காலைல்யூ ஈவினிங்கு வெளையாட போயிடுவாரு கிரிக்கெட் தா அவுருக்கு அது மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கு நல்லா விளையாடுவாரு அதே மாதிரி பசங்களுக்கு அது மேல நல்லா இன்ட்ரெஸ்ட்டு இருக்கு அதனால தா நா அவன அந்த கிளாஸ்கே போட்டே
அ என் பசங்களு பாத்தீங்ன்னா வீக்கெண்ட்னா என் பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லாரு பார்க்குக்கு போயிட்டு ஒரு ஒன் அவர் அந்த அந்த ஒக்காந்து பார்க்ல வந்து கிரிக்கெட் வெளையாட்றது பேட்மிண்டன் வெளையாட்றது அதெல்லாமே பண்ணுவாங்க ஆனா எனக்கு இப்ப என்னன்னா நம்ம அந்த காலத்துல நம்ம ஸ்கூல் முடிஸ்ட்டு வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பிரெண்ட்ஸ் இருப்பாங்க டெய்லியுமே நம்ம வெளில வேளாடுவோ இத மாரி இப்ப இருக்கிற பசங்க வேளாட்றாங்களா ஆனா டேய் அவுங்கலா இப்ப வீட்டுக்கு விட்டு வந்தா ஹோம் ஒர்க் இல்லன்னா டி வி இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் நம்ம பிரைவேட்ட ஏதாச்சு ஒரு இது போட்டா தா அது அவு வேளயாட்றாங்களே ஒழிய நீங்க அத மாரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா என் பசங்க அந்மாரி பண்றாங்க அப்டின்ட்டு
ஆமா நா இவங்ளோட ஸ்க்ரீன் டைம்ம கம்மி பண்றதுக்காக தா கிளாஸ்கே ஜாயின் பண்ணே ஏன்னா ஸ்கூல்லேர்ந்து வராங்களா வந்த ஒன்னே டி வி போட்டு ஒக்காந்தா ஒருமணி நேரோ ஒன்ற மணி நேரோ பாக்றாங்க அப்றோ கொஞ்ச நேரோ படிக்கவேச்சுட்டு அதுக்கப்றோ வந்து அ இந்த மாத்ரி கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட் டா நாங்ளு போவோ கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஈவினிங் ஆனா நாங்க கிரௌண்டுக்கு போவோ போயிட்டு பசங்க வந்து கிரிக்கெட் ப பேட்டு ஷேட்டுலு அப்றோ பாலு இந்மாரி எடுத் த்துபாங்க இவ்ங்க போய் அங்க வெளையாடுவாங்க நானு என் ஹஸ்பண்ட்டோ வந்து வாக்கிங் போயிட்டு வருவோ அ அந்த மாத்ரி நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தா இருந்தோ இப்பதா இந்த வீக் தா அந்த நேத்து தா வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணே அப்பதா நீங்க பாத்திருக்கீங்க நீங்க உங்க பசங்கள எதுலய போட்ருக்கீங்களா உங்களோட இத பத்தி சொல்லுங்க
இல்ல என் பசங்க வந்து வீட்டுக்குள்ள அது கிரிக்கெட் வெளயாடுவாங்க வெள்ள வெள்ள கிரௌண்ட்ல போய் வெளாட்றாங்க ஆனா ஒரு போய் ஒரு பிராக்டிஸ் அப்டின்னு எடுக்கற்து போது அதுங்களுக்கு அது பிடிக்கல ஏன்னா அத நம்ம பாலோப் பண்ணனு அதுக்குன்னு டைம் ஸ்பென் பண்ணனு தனியா காலையில ரெக் குலரா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எந்துர்ச்சு பிராக்டிஸூன்னா அப்டிதா போகணு இல்லயா அந்த ஒரு பிராக்டிஸ் அது அவுங்ளுக்கு மைண்ட் செட் வர மாட்டேங்கிது நா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் வெளாற்ற கிரௌண்டுக்கு போனா நா ஃப்ரீயா இருப்ப என்ன யாரு கண்ட்ரோல் பண்ண கூடாது இத செய்ய அத செய்யுணு எனக்கு என்ன தோணுதோ அத விளையாட்டா நா செய்றே அத வந்து என்னால ஒரு ப்ரொபஷனலா எடுத்துக்க முடியாதுங்கிற லெவல்லதா இப்ப பசங்க இருக்காங்க நா எவளவோ சொல்லி பாத்து நல்லா பண்றாங்க நல்லா வெளையாட்றாங்க ஆனா அந்த இதுக்கு மட்டு போக மாட்டேங்கறாங்க ஆனா உங்க பசங்க ரொம்ப அது ஒரு ப்ரொபெஷனலா எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந் சந்தோஷோன்தா அது நீங்க எப்டி கன்வின்ஸ் பண்ணீங்க உங்க பசங்கள
இல்ல அவுங்ளுக்குமே அது மேல இன்ட்ரெஸ்ட் இர்ந்தது நம்ளோட இது இல்லாம அவுங்களுக்கு கத்துக்கணுங்ற ஆர்வோ இருந்தது அப்டின்னாதா அவுங்க ஜாய்ன் பண்ணோன்னே போறே அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேடிவ் டேஸ்ல இருந்துச்சு அப்போ நா என்ன நெனச்சே செரி கராத் தே அந்த மாதிரியு போடலா அவ்ங்கள வந்து எப்பமே எங்கேஜ்டா வெச்சுக்கணு இந்த டிவிங்கிறதே மறந்து போயிட்ணோ அப்டிங்கிற மாத்ரி நா நெனச்சே ஆ அந்த மாதிரி தா நா நெனச்சு இது பண்ணே இப்போ அவுங்ளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த ஸ்டிக்க வெச்சு சுத்தற்தும் பிடிக்கற்து நாங்க அ கிரவுண்ட்ல வாக்கிங் போகும்போது இவுங்க அந்த இதெல்லா பாப்பாங்க மத்த பசங்க அதே கிரௌண்ட்லதா இவுங்களுக்கு இது அப்ப அந்த பசங்க பண்றது பிடிக்கற்தெல்லா பாப்பாங்க அதனால இவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அது மேல அ அதனால கேட்ட ஒன்னே நாங்க போறோ டாடி அப்டின் சொல்லி சொல்ட்டாங்க அதனால ரெண்டு பேரையுமே போட்டாச்சு
அதுக்காக இவ்ங்க நா நா வந்து கஷ்டப்பட்றே ஒரு காலையில எ ஒரு சிலம்பமோ காலையில நம்ம கத் துக்கறது தா இயர்லி மார்னிங் எதெது நம்ம செஞ்சாலு அதுதா நல்லதா இருக்கு சோ ப்ப நீங்க காலையில போவாங்களா இல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் கிளாஸஸ்தா அவங்க பிரிஃபேர் பண்றாங்ளா
ஈவ்னிங் கிளாஸஸ்தா இங்க மார்னிங் எந்த கிளாஸுமே கெடையாது ஈவ்னிங் கிளாஸ்தா ஏனா இங்க காலையில எட்டு எட்டேஹாளுக்கே ஸ்கூலுக்கு போயிட்ணு ஒன்போது மணி ஸ்கூல் கெடையாதிங்க எட்ட கால்க்கு ஸ்கூலுக்கு போயிட்னு ஃபர்ஸ்ட்டு பெல் அப்பதா அதனால எல்லாருக்குமே டூ ஃபாட்டிக்கே கிளாஸ் முடிஞ்சிரு இங்க எல்லாருக்குமே எல்லாருக்கு கிளஸ் முடிச்சிட் ட்டு டியூஷன் எல்லாமே அம் எல்லா நெறையா எல்லா யார கேட்டாலு அந்த கிளாஸ் போறே இந்த கிளாஸ் போறேன் தா சொல்லாங்க இங்க இருக்கவங்க அந்த மாதிரி கிளாஸ்கல்லா போய்ட்டு ஒரு சிக்ஸ்ஃபாட்டிஃபைவ்டு செவனுக்கு கிளாஸ்கு போயிட்ணு எயிட் தேர்ட்டி வரைக்கு கிளஸ் அப்டின் சொல்லி சொல்லிருக்காங்க எங்களோட ரொட்டீன் இதுதா நாங்க வந்து அவர் ஆஃபீஸ்லருந்து ஒரு சிக்ஸ் பிப்டீன்கு வராருன்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபாட்டிஃபைக்குள்ள சாப்டுருவோ சாப்ட்டுட்டு நாங்க ஒரு செவன் செவன் பிப்டின்கு கிரௌண்டுக்கு போனா ஒரு எயிட் தேர்டி வரைக்கு கிரௌண்ட்ல இருந்துட்டு வருவோ நாங்க வந்துட்டு கொழந்தைங்குளுக்கு பால் குடுத்துட்டு படுத்தா உடனே தூங்கிடுவாங்க வெளையாட்டு இதுல சீக்கிரமா தூங்கிடுவாங்க அவங்க காலையில எட்டு மணிக்கி போணுங்கிறதுனால ரெண்டு பேர் ரெண்டு ஸ்கூல் போனுங்கிறதுனால நா வந்து செவன் பிப் டிகே கெளம்பனு ரெண்டு ஸ்கூலுக்கு அப்டிங்றதுனால அதனால சீக்கரமா எந்ச்சுப்பாங்க ஒரு சிக்ஸ் தேட்டி இது இன்னுமேல்தா வந்து இத விடவு சீக்கிரமா எழுப்பணு இந்த கிளாஸ்க்கெல்லா போயிட்டா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது போல இருக்கு அவங்களுக்கு
அது வேணா உண்ம உங்க பசங்க ஃபாலோப் பண்ணுற பழக்க வழக்கங்கள் கால சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏந்திரிக்கிறது ஸ்கூலுக்கு ஏயர்லி ஸ் ஸ்கூலிங் ஹவர்ஸ் இதுவே ரொம்ப நல்ல ஹேபிட் தா இங்கெல்லா சென்னையல்லா பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் தா நைன் டு ஃபோர் வரைக்கு ஸ்கூல் ரன் ஆகும் அந்த ஃபோர் ஓ கிளாக் அப்ப வரும்போதே பசங்க ரொம்ப டயடா வந்துருவாங்க அதுக்கப்பறம் அவங்கள பா ரெடி பண்ணி ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு நா ஒரு கிளாஸ்ல கொண்டு போய் வு னுனாலு அது ரொம்ப அவங்களுக் டயர்ட்ல அந்த இதுல அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டே வர மாட்டேங்து வந்தோமா ஒரு கொஞ்சோ நேரோ டிவி பாத்த ரெஸ்ட் எடுத்தோமா அடுத்தது ஹோம்ஒர்க் பண்றோமா அப்டின்னு தா அவங்களுக்கு தோணுது ஒழிய சாரி அவங்களுக்கு வந்து அத அடுத்த ஒரு இதுக்கு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அது இங்க பெரிய ப்ராப்ளம் இந்த ஸ்கூல் ஹவுர்ஸா கொஞ்ச சேஞ்ச் பண்ணி ஏயர்லி ஹவுர்ஸா வெச்சாங்கன்னா பசங்களுக்கு பின்னாடி ஒ ரொட்டீன் அவங்களுக்கு செய்யறது ஈஸியா இருக்குனு நா நெனைக்கிற ஆனா இங்க சென்னையில அது பாசிபிள் இல்ல இந்த டிராபிக்லா இதுல எல்லா ஆன நமல்லாமோ அப்டித்தான இருந்தோ நம்மளுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்கூலு ஃபோர் ஓ கிளாக் பட் ஆனா நம்ப வெளையாட்ட ப்ரொபஷ்னா எடுத்
ஆமா எனக்கு ஃபோர் தேட்டிக்கு ஸ் கூல் முடியு பைவ் தேட்டி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்ன் போட்டு ஆறு மணிக்கு தா வீட்டுக்கே விடுவாங்க காலையில ஒன்பது மணிக்கு போனா ஒரு ஃபஸ்ட் ஷிப்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது அந்த டைம்ல ஸ்கூல் எல்லா இப்ப என்னாச் சின்னா ஸ்கூல் எட்டு மணிக்கு கொண் போய் விடுறோமா வந்து சாப்ட்டுட்டு வீட்டு வேலல்லா முடிச்சுட்டு உட்காந்தோம்னா பதினோரு மணி ஆயிடுது அதுக்கப்புறோ ஏதோ ஒண்ணு பாத்தமோ ஒரு கால் பேசினாலோ ஃப்ரெண்டோட கூப்ட்டாலோ அவ்ளதா முடிஞ்சிச்சு ரெண்டு மணி ஆயிடுது அஹ் அப்றோ சாப்ட்டு ஓடி போய் வேண் இப்டிதாருக்கு அவங்கள கூப்ட
நம்மளோ டே டு லே இப்டி ஆ நமக்கு விளையாட்டுன்னா அப்டியே இப்ப பெரியவங்கல்லாமு நெறைய இங்க ஒரு டர்ஃப் மாரி இருக்கு நெறைய ஷட்டில் பெரியவங்களுக்கும் லேடிஸ் ஈவன் லேடிஸ்குமே நெறைய இங்க கோட்லா ரெடி பண்ணியிருக்காங்க பட் நமக்கு அந்த டைம் வந்து அவைலபிளே இருக்க மாட்டேங்குது போய் வெளையா எல்லா ஒரு ஒரு மணி நேரோ நமக்காக ஸ்பெண்ட் பண்ணலா ஒரு கௌரவுண்ட்ல போய் வாக் பண்லா ஆனா அதுக்கு டைமே நம்மளால ஒதுக்க முடியல என்னால ஒதுக்க முடியல கால்ல நைன் ஓ கிளாக் அவங்கள ஸ்கூலுக்கு அம்சோனா அதுக்கப்புறோ வீட்டு வரோ ரொட்டின் வேலைகள் முடியறதுக்கே லவன் ஓ க்ளாக் பிரேக் ஃபாஸ்ட் சாப்படவே லவன் ஓ கிளாக் ஆயிடுது அப்றோ மறுபடி அடுத்த அடுத்த வேல பண்ணி டூ ஓ கிளாக் லஞ்ச் சாப்ட்டா மறுபடி த்ரி ஓ கிளாக் போற நீங்க சொல்றதா அப்டியேதா இங்கேயு நடக்குது அ நம்மளுக்காக ஒரு வெளையாட்டு பண்ணணுனாலு அப்ப முடியறது இல்ல பசங்கள ரெடி பண்ணி அனுப்புனாலு அந்த ஸ்கூல் டைம்ஸ் நமக்கு ஒத்து ஒழைக்க மாட்டேங்குது
ஆமா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃபளோர் செகண்ட் ஃபளோர் இந்த மாரி இருக்குறனால ஏறி இரங்கவே டைம்ஸ் செரியாயிடுது அதுவே நமக்கு ஒரு பெரிய வேல மாரி இருக்கு
நீங்க சொல்றது ரொம்ப இப்ப ஏன இங்க இருக்கதெல்ல அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் தான இண்டிவிஜ்வல் ஹவுஸ் பக்கத்து பக்கத்து வீடுகல பிள்ளைங்க இருந்தாங்க அப்போ இப்ப அப்பார்ட்மெண்ட்லயே பிள்ங்க இருந்தாலு அங்க வெளாடுற த்துக்கு எடோ இல்ல வெளையாற பசங்களுக்கு அதனாலேயே அவுங்க வீ வீட்டுக்கு வந்தா டி வி பாக்குறாங்க பக்கத்து பக்கத்து எடத்துல ஏதாச்சு பசங்க இருந்தா விளையாடுன்னு தோணு
நம்ம பசங்கள வெளியே விட்டா பத்தாதே அவுங்களு விடணுமே அவுங்க விட மாட்டாங்களே
அ ஆனா நா இப்ப நம்ம இருக் இருக்குற ஏரியாஸ் அப்டித்தான நமக்கு அவுங்களுக்கு கார் வந்துருமோ பைக் ந நம்பல்லா அப்ப ரோட்ல விளையாண்டோ எதுவு பெருசா இருக்காது வீட்டுக்கு பின்னாடி இப்ப நம்ம ரோ பசங்க ரோட்ல எறங்கி விளாண்டா எ எல்லாமே டிராஃபிக் தான வருது நமக்கு என்ன ஆகுமோணு பசங்க ப பய கூப்ட்றாங்க இல்லையா அது அது சகஜோ தான
ஆமா
எ நம்ப வந்து அந்த காலத்துல வீட்டு நா வீடுனு பக்கத்து பக்கத்துல இருக்கோ தெரிஞ்சவங்க தா இருப்பாங்க அத்த மாமா அப் டிதா வீடுகள் இருக்கு அப்ப நம்ப நச் அத்த பையனோட விளையாட்ரவங்க பசங்க அத்த மாமா பொண்ணோட விளையாட்றோ அப்டிங்கு போது எதுவு பெருசா கண்டுக்க மாட்டாங்க இப்போ பசங்கள வெளிய விட்றதுக்கே பயமா இருக்கே உங்க ஏரியாலா எப்டி இருக்கு இப்டி கஞ்சஸ் இருக்குமா இல்ல வெளயாட்றதுக்கு எடோ நெறைய இருக்குமா உங்க எடத்துல
இங்க வந்து அந்த கிரௌண்டுக் போனா நெறைய பஸ் ங்கள பாக்லா இங்க பசங்க அவ்ளோ வெளையாட்டல்லா ஒண்ணு இல்ல இங்கே ஒரு ஆறு வீடுருக்கு ஆறு வீட்ல ஒரு ஆ ரெண்டு வீட்ல பசங்க இருக்காங்க ஆனா யாரு வெளியே அனுப்ப மாட்டாங்க ஆ நா அனுப்புவே ஆ கொஞ்ச நேரோ அவ்ங் போய் அவுங்க ஆ இங்க கொஞ்ச நெரோ வருவாங்க இவங்க கொஞ்ச நேரோ அங்க போவாங்க அந்த மாதிரி கொஞ்ச விளையாடுவாங்க அ ஏதோ எப்பவோ ஒரு நாள் வந்து சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டுவாங்க அந்த மாதிரி தா ஆ மத்தபடி இங்க வெளையாட்றதுக்கு எடோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ அந்த சொப்பு வச்சுட்டு வெளையாட்னாதா
ஆ எனக்கு ஒரு கால் வர மாரி இருக்கு நா என்னன்னு பாத்துட்டு வந்துட்றே
ஓகே ஓகே ஓகே